ஆ கேக்குது ம் அப்பறம் எதுவும் படத்துக்கு மாரி எதும் படத்துக்கு இது போடற மாரி ஐடியால இருக்கீங்களாடி
ஒன்னும் ஒரு ஐ ஒரு ஐடியாவும் இல்லாடி இப்போதைக்கு
நாங்க சம்மர் வெக்கேஷனுக்கு போயிருந்தோம்ல அம்மா வீட்டுக்கு அப்ப தம்பி ஒய்ஃப் வந்து எல்லாரையு கூட்டிட்டு கருப்புப் படத்துக்கு போயிருந்தா
நல்லா இருஞ்சாடி படம்
படம் சூப்பரா இருக்கு
ம்
ஆக்டிங் எல்லார் ஆக்டிங் யாரையு ஒருத்தரையு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல முடியாது எல்லார் ஆக்டிங்கும் சூப் பரா இருந்துச்சு படம் மூணு மண் நேரம் ஓடுனதே தெரில இதுல எங்க எங்க அக்கா பையன் தங்கச்சி பையன் என் பையன் எல்லாம் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பாத்துச்சுங்க
ம் அதுல என்னோ அந்த சாமி ஆடுற மாரில்லாம் காமிச்சாங்களே எப்டி
இல்ல இல்ல அந்த அளவுக்கல்லாம் ஒரு ஹைப் இருக்கு பட் ஆனா அந்த அளவுக்கல்லாம் சாமி விடுற மாரிலாம் ரொம்ப இல்ல எல்லாம் பசங்க சும்மா ஆடுறது அது
ஓ செரி செரி செரி ம்
படம் பார்க்கறக்கு தேட்டர்ல பார்க்கறக்கு ரொம்ப ந சூப்பரான படம் நம்ம போய் பாக்கலாம்
ம் நாங்க போவோம்ன்னு அந்த தேட்ரு சைட்டு உள்ள போயி புக் பண்லானு போனா தேட்டீன் பிளஸ்ன்னு வந்துச்சுடி தேட்டீன் பிளஸ்னா நாங்க போக முடியாதேன்னு யோசச்சுக்கிட்டே நாலஞ்சு நாளா ஒரு வாரம் என்ன விட்டுட்டோம்
எது அந்த படத்துக்கா கருப்பு படத்துக்கா இல்லயே அப்பறம் சுபாஸல்லா வி எப் தம்பில்லாம் எப்படி விட்டான் ம்
அப்பறம் இவ என் சின்ன பாப்பாவோட ஃப்ரெண்டோட அம்மா அந்த சின்ன பாப்பாவோட ஃப்ரெண்ட அவன் புக் பண்ணி அவங்க பாட்டி கூட அனுப்ச்சி உட்டான் நா அப்ப கேட்டேன் எங்களுக்கு தேட்டீன் பிளஸ்னு வருது உங்களுக்கு என்ன அப்டின்னு கேட்டே இல்லையே எனக்கல்லாம் நா டிக்கெட் புக் பண்ணிட்டேனே அப்டின்னு சொன்னாங்க கடசில பாத்தா அந்த ஆப்ல அ அதாவது அந்த தேட்டர் ஆப்புக்குள்ள போனோனா தேட்டீன் பிளஸ்ன்னு வருது தனியா நம்ம டிக்கெட் புக் பண்ணுவோம்ல அந்த ஆப்புக்குள்ள போனோம்னா ஃப்ரீயா போகுது
அப்டியா
ஆமா அது தெரில எங்களுக்கு நாங்களும் யோசிச்சுகிட்டே இருந்துட்டு அப்டியே விட்டுட்டோம் இப்ப போகவும் முடில நம்மளால அப்டியே போயிருச்சு
வீட்ல இப்ப சுச்சுவேஷன் மாறிடுச்சுல்ல உங்களுக்கு வீட்ல இருக்கற மாரி ஆயிச்சு
மாரிரு ச்சு ம்
ம் நாங்க ரொம்ப நாள் ஆச்சு இப்ப தேட்டரு போய் படமெல்லா பாத்து போனதடவ ம் பா தம்பி கல்யாணோ முடிஞ்சு பாத்தது படோ
ஆ அப்பா எத்தன வருஷோண்டி
ஒரு வருஷோ அதா போன வருஷோ கல்யாணோ முடிஞ்சுட்டு அ மே மாசந்தா கல்யாணோ முடிஞ்சதுல்ல கல்யாணோ முடிஞ்சுட்டு ரெண்டு நாள் கழிச்சு படத்துக்கு போனோ அதுக்கப்பறோ இப்பதா ப இப்பதா அதுக்கப்பறோ போனோ எங்கே எடையில இங்கே தா கூட்டிகிட்டு போ மாட்டாங்களே ஏ ஹஸ்பண்ட்டு படோல்லா புடிக்காது அவுங்களுக்கு தேட்ருல போய் படம் பாக்குறதெல்லா புடிக்காது அவுங்களுக்கு ம் ம் கேட்டா அதல்லா நல்லாருக்காது அந்த மாரி படோ எல்லா இன்னு வர்ல அப்டின்லா சொல்லிருவாங்க தேட்ருல்ல போய் பாக்குறதுக்கு கல்யாணோ பண்ணிக்கிட்டு இன்னு ஒரு தடவ கூட நா ரெண்டு பேரு இன்னு தேட்ரு போனதே இல்லடி
அடிப்பாவி
நெஜமாலுமே தா
ஏ ஆனா ரொம்ப மோசோன்டி இப்புடில்லா இருக்க கூடாது டி
ம் ம் அப்பறோ
எப்புடி டி எப்டி நீ நீ நீ படோல்லா பாப்பியா ஒனக்கு அதுல இன்ட்ரெஸ்டெல்லா இருக்கா
எப்ப அ அ அங்க இருக்கும்போது ஊர்ல இருக்கும்போது எப்பையாது ஒரு தடவ போயிருவோன்னு வச்சுக்கவே இயர்லி ஒன்ஸாது போய்டுவோ ஆனா இங்க வந்துட்டு சுத் சுத்தமா படமே இப்ப அது வந்து ஒரு மாரி இருந்துச்சு அப்போ வந்து படமுல்லா நெறையா வந்துச்சுல்ல நெறையா பா நெறையா பார்ட் ஒன் பார்ட் டூ அதல்லா நெறையா வந்துச்சு அ எல்லாரு படோ நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு இது இருக் குள்ள செரி போய் பாப்போ தேட்டர்னு அப்ப எல்லா கேட்டது கூட அந்த படம்னா நல்லா இருக்காது தேட்ருல எல்லா பாக்க முடியாது அதெல்லா நா போய் தேட்டர்ல போய் பாத்தா நல்லா இருக்கு முடியாதுன்ருவாங்க
ஆ ஹ ஐய்யய்யோ
அதுக்குன்னு ஒரு இது இருக்கு அப்ப போய் பாத்துக்லா தேட்ருல்ல பாக்கறக்குன்னு ஒரு படோ வரு அவுங்க வந்து பிரபு சோலமன் படம் மாரி கேப்பாங்க
ஐயோ அதல்லா நமக்கெல்லா பாக்க முடியாதுடி அதல்லா ஒரு மாறி இருக் கு ம் இந்த இன்னொரு படோ வந்துது பிரபு சால் என்ன படோ
கயல் கயல்
ஆ ஆனா அது நல்லாருக்கு கயல்
அ அந்த மாரி படந்தா மைனா கயல் நல்லா மல செ டி அந்தது அந்த மாரி சுத்துர படமாதா புடிக்கு அவுங்களுக்கு
ஓ ஒன்றி ஆனா உங்க வீட்டுக்கார் காரு இருக்கற்துலயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டுடி
ஆம்மாடி அதேதா சொல்றே நா ஒரு வகையில டிஃப்ரெண்ட்டு அவரு ஒரு வகையில டிஃப்ரெண்ட்டு
ரெண்டு சேந்து இப்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு
ஆமா எல்லாரு கே அ அது நாங்களே வந்து அடிக்கடி கேட்டுப்போ எப்புடி இந்த ஜாதககார் நம்ம ரெண்டு வேருக்கு பொருத்தம் பாத்து பொருத்தோ இருக்குன் சொன்னாரு எனக்கு புடிச்சது எதுவு உங்களுக்கு புடிக்காது உங்களுக்கு புடிச்சது எதுவு எனக்கு பிடிக்காது காது எப்புடி கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னே தெரியல அப்டிம்பே அப்பதா அவர் சொல்லுவாரு அவருக்கு வயசானவரு அ நா போய் பாத்துருக்கே ஒரு தடவ நானு ஒரு தடவ போயிருக்கே வயசானவரு பாவோ அவரே கண்ணு தெரியாம ஏதோ குறிச்சு குடுத்து தாரு அப்டின்னாரு
ஐயோ கடவுளே எப்டி டி உங்க மேரேஜ் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு எப்டி வீட்ல பாத்த மாப்ளதானா
வீட்ல பாத்த மாப்பிள தா வீட்ல பாத்த எனக்கு மாப்பிள வந்து நெறையா வந்தது ச்சி ஏன்னா அக்காக்கு வந்து காலேஜ் படிக்கும் போதே கல்யாணோ ஆயிட்சி காலேஜ் செகண்ட் இயர் பி எஸ் சி செகண்ட் இயர் படிக்கும்போதே கல்யாணோ ஆயிடுச்சு அவளுக்கு
நீ படிக்கும்போது அவுங்களுக்கு கல்யாணோ ஆயிருச்சா இல்ல அவுங்க படி
இல்ல அவ படிக்கும் போதே அத்த பையேதா சொந்தோன்ட்டு ரொம்ப சீக்கிரமாவே பண்ணிட்டோ இருவது இருவத் இருவது பத் பத்தொம்போது இருவதுலே பண்ணிட்டோன்னு வச்சுக்கோவே எனக்கு வந்து இருவத்தாறு வயசுலதா பண்ணாங்க அப்போ எனக்கு கேப் வந்து கிட்டத்தட்ட எயிட் இயர்ஸ்கிட்ட செவன் இயர்ஸ் கிட்ட ஆச்சு அவ மேரேஜ் பண்ணி எனக்கு பண்றதுக்கு அப்போ வந்து லைனா ஒரு பொண்ணு இருக்குனா அக்கா கல்யாணோ பண்ணிட்டாங்க அடுத்து தங்கச்சி கல்யாணோ பண்ணிருவாங்கனு லைனா மாப்பிள கேட்டு வந்துட்டே இருப்பாங்க
ஆ ம் ம்
அப்போ வந்து ஏ தங்கச்சிதா என்ஜாய் பண்ணுவா வரவங்கல்லா எதாது ஸ்வீட்டு பூ பழோ எதாது வாங்கிட்டு வருவாங்ளா அப்ப சொல்லுவா இந்த ஸ்வீட் நல்லா இருக்கு நீ இந்த மாப்பிளையே கல்யாணம் பண்ணிக்க இவங்க வாங்கிட்டு வந்த பழோ டிஃப்ரெண்டா இருக்கு இந்த மாப்பிள்ளைய கல்யாணோ பண்ணிக்கோன்னு சொல்லுவா
ம் ம் ம்
அவ சாப்ட்டு சாப்ட்டு சொல்லுவா இவுங்க நல்ல ஸ்வீட்டா வாங்கினு வந்துருக்காங்க எனக்கு புடிச்ச ஸ்வீட்டா வாங்கினு வந்துருக்காங்க இந்த மாப்பிள்ளைய கல்யாணோ பண்ணிக்க அப்டிம்பா ஆனா எங்க அப்பா யார்டயு ஒ ஒத்துக்கல ஃபஸ்ர்ட்டு வந்து ப ஃபாரின்ல செட்டில் ஆகற மாப்பிளையாதா வந்துச்சு அந்த மாரி மாப்பிள்ளையே வேணான்டாங்க சிங்கப்பூர்னா ஆ கல்யாண பயோன்னு இல்ல இங்க கல்யாணம் பண்ணி விட்டுட்டு சிங்கப்பூர் போற மாரிதா மாப்பிளனா
ஓ சேரி
அப்றோ ஆ அவருக்கு வந்து என்ன ஒரு யோசனன்னா சில பேர் கேட்டாங்க எங்க அப்பாகிட்ட ஏயே குடுக் குடுக்க மாட்டிகிறீங்கன்னு அதுக்கு எங்க அப்பா ரீசன் சொன்னாரு அது என்னா லைஃப் அ சிங்கப்பூர்ல போய் அவரு இருப்பாரு ஏ பொண்ணு இங்க இருக்கு அது ஒரு மாரி லைஃப் நல்லா இருக்காது கஷ்டப்படு அப்டின்னு சொல்லிட்டு வேணான்டாரு நெறைய வந்தது ஃபாரின் மாப்பளதா அதெல்லா வேணான்டாரு அப்றோ கடைசில இவங்களா தா தேடி வந்தாங்க ஒரே ஊருதா ஆனா இவங்களு வந்து பாத்துக்கிட்டதில்ல நாங்களு இவங்கள பாத்துக்கிட்டதில்ல ஒரு சொந்த ஒரு சொந்தங்கள் மூலமா இவுங்க வந்தாங்க வந்துட்டு வந்து என்னய அப்புறோ கேட்டாங்க ஆ அவரு வந்து பாத்தாரு அப்புறோ நேரடியா வந்து பாத்து பேசுனாங்க எங்க அப்பாக்கு புடிச்சிருந்துச்சு ஓகே அப்டின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு
ஓ செரி செரி நீங்க நீங்க உங்களுக்கு இந்த ஃபார்ம ஃபார்மாலிட்டிஸ்லா வந்ததா ஓ உங்க வீட்டுக்கார் வந்துட்டு முன்னாடி உன்னைய வந்து பாத்தாங்க புடிச்சிருக்கா அந்த மாரில்லா கேட்டாங்க அந்த மாரிலா இருந்ததா
ஆ அதெல்லா நடந்துச்சு அதெல்லா நெறையாவே நடந்துச்சு ஏன்னா ஒன் இயர் கேப்பு எங்க கல்யாணத்துக்கு பொண் பெண் பார்க்கும் படலமுக்கு
ஓ சேரி சேரி ம்
இப்ப இந்த ஐப்பசி வந்து பொண்ணு பாத்துட்டு போனாங்க அதுக்கப்புறோ சொந்த ஊர்ல அவுங்க தனியா வீடு கட்டிட்டு தா எங்க ஊர்லதானா வீடு கட்டிட்டு தா அப்புற கல்யாணம் பண்ணணுன்ட்டு ஃபஸ்ட்டு பாத்து பொண்கின்னெல்லா ரெடி ஒ இந்த ஊர்ல தா கல்யாணம் பண்ணிக்க போறோம்ன இந்த ஊருல வீடு வேணுன்ட்டு அதுக்கப்புறந்தா வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க அப்போ வந்து வந்து கேட்டாங்க எங்க அப் பா அம்மா இருக்கும் போத்தா தனியா பேஸ்ணுன் கூப்ட்டாங்க அப்போ வந்து ஒரு பத்து வருஷத்துக் முன்னாடியில்ல அப்ப தனியா பேசணுன்ல்லா விட மாட்டாங்க இப்ப சகஜோ அது அப்ப வந்து ஒ அ அப்பயுமே இதுல அப்பறோ அவுங்கெலா உக்காந்துருந்தாங்க அவுங்களுக்கு முன்னாடியே கொஞ்ச தூர தள்ளி நிக்
அய்யோ கடவுளே ஆ
ம் அப்ப வந்து கேட்டாங்க புடிச்சிருக்கான் கேட்டாங்க எங்க அப்பாவுக்கு புடிச்சிருந்தா எனக்கு புடிச்ச மாரினு அந்த ஒரு வார்த்ததா சொன் இல்ல உங்களுக்கு தனியா புடிச்சிருக்கான் சொல்லுங்கன்னாங்க எங்க அ திருப்பி அதேதா சொன்ன அப்புற மூணா தடவ அவரு கேட்டாரு செரி பிடிச்சிருக்கு அப்டின்ட்ட
ம் ம் சேரி சேரி ம் இவ்ளோ நாள் பேசியிருக்கோ ஆனா இந்த இத பத்தியெல்லா நம்ம பேஸ்னதேயில்ல இல்ல
என்னது
இல்ல இவ்ளோ நாள் இத்தன வருஷமா பேசிட்ருக்கோ இந்த மாரில்லா நம்ம ஒ ஒரு இதா பேஸ்னதே இல்லல்ல நல்லாருக்கு இதெல்லா டிஃப்ரெண்டா
ஆமா ஏன்னா இன்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு இந்த பத்து வருஷ கதைய சொன்னேன் வெச்சுக்கோ ஒரு புத் ஒரு புக்கே போட்டுரலா நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா படிப்பாங்க எங்க வீட்டு கதையெல்லா ம் படிக்கிறதுன நல்லா இன்ட்ரெஸ்ட் டிங்கா இருக்கு ஒவ்வொரு வருஷனமு ஒவ்வொரு மாரி போகு
அ அ நல்லாதா இருக்கே அப்ப கேக்கலாம் போலயே இன்னு நல்லா அ
லைஃப் பாதி வேற மாரி இருக்கு அ கல்யாணம் பண்ணி வந்து கொஞ்சு ஒரு வருஷோ ஒரு மாரி இந்தது அதுக்கப்புறோ த கொழந்த பொறந்துட்டு அப்புற நாங்க கென்யா போனது அது ஒரு மாரி இருக்கு அதா நல்லா எததா புக்கு எழுதுனன்னா புக்கு ஈஸியா படிச்ச படிச்சவங்க புக்க விட மாட்டாங்க அந்த மாரி இருக்கு கொஞ்சு விறுவிறுப்பா இன்ட்ரெஸ்ட்டிங்கா போவு ம்
ம் சேரி சேரிடி ம் ம் ஓகே உ தம்பி என்ன படிச்சிட்ருக்கானா
ஆமா அவனுக்கு இந்த மாச இருவத் ரெண்டாந்தேதி எக்ஸாமு
ஓ சேரி அதுக்குள்ள வெச்சுட்டாங்க
அ மந்த்லி டெஸ்ட் எப்பயுமே வெச்சுருவாங்க
அப்படியா ஓகே ஓகே ம்
அ இருவத்ரெண்டாந் தேதி எக்ஸாம் வரப்போது அதுதா படிடா தம்பினா எங்கே டிவிய விட் டு அசைய மாட்டேங்குது நா பக்கத்தலே உக்காந்து சொல்லி குடுத்த தா படிக்கிது
படிக்கினோ அ அ சேரி சேரி ம் சேரிடி
கால்ல பேசுறே நா போய் அ
சேரி ஓகே பாத்துட்டு வா பாத்துட் வா ஓகே பாய் பாய் ம்
பாய் சுபாசே